கேக்குதா
ஹலோ
வணக்கம் வணக்கம் ஆஹா எப்டி இருக்கீங்க ஆமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹா நல்லா இருக்கே வீட்டுல எல்லாரும் எப்டி இருக்கிங்கோ
எல்லாரு நல்லா இருக்காங்க சாப்பாடுல முடிஞ்சா இனிதானா
மதியான இனிதா சாப்பிடணு மதியா
மதியான
ம்
செரி செரி என்ன பிரியாணி மட்டனா பீஃபா உம்
எங்களது சிக்கன் உங்கூட்ல என்ன சாப்பாடு
இங்கயும் பிரியாணி தா
ஓ சேரி சே தேய்
ஓ சேரி சேரி அப்புறம் என்ன ஆமா ஆமா அன்னக்கீ பக்ரீத் அப்புறம் உங்களுக்கு இந்த டூரிஸ்ட் பிளேஸ் சுற்றுலா தலங்கள்ல எந்த சுற்றுலா ரொம்ப போக ரொம்ப பிடிக்கும்
என கேரளா சைட்
எனக்கு கேரள சைடு தான் போக புடிக்கும் அப்டியா கேரளல எங்க உங்களுக்கு
ஓஹோ கேரளா நறைய டூரிஸ்ட் கேரள நறைய டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்கு அங்க எல்லாமே புிடிக்கும் போனது
போனதுதான் இல்லை மாசம் தான் போகுதுக்கு ஆனா போல சரி என்ன பண்ணிட்டுருக்கீங்க
ன்ன இருக் இருக்கும் கொஞ்சம் வேலை முடிஞ்சு பிரியாணி ஆர்டரு தான் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் நாளையிலருந்து வேல தொடங்கும்
அப்றோம் கே கேர் ளால எங்கதான் போன்னுனு ஆஸ்
கேரளலா நறைய ப்ப மூணாறு மூணார் கேரளலயே இருக்கு அதுவும் எனக்கு தெரியல அஹ் பிளாக் தென்டர் ஒன்றலா அதெல்லாம் இருக் இல்ல அங்கெல்லாம் போணும்னு ஆசை
நீங்க எங்க போனும் ஆச ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கீங்ளா
ஹலோ ஹலோ
ஆஹ் கேக்குது
ஊட்டி கொடைக்கானல் நீங்க போயிருக்கீங்ளா
ஆமா ஆமா ஒரே ஒருக்கா போயிருக்கேன்
ஓ சேரி சேரி உம் உங்க ஊர்ல மழையா இல்லனா வெ மழையும் வெயிலும் சேந்துதான் அடிக்கி எங்க ஊர்ல உங்க ஊர்ல பொங்க ஊல அப்டிதா மழையும் பெயுது வேயும் அடிக்குது ஆ ஆஹ சரி சப்படாஜா இல்ல இல்ல இனிது மாதிரி தான் சாப்படும் ஓ சரி சரி
வேற என்ன இங்கியும் போலாய இல்ல எங்க போல வீட்டுலதான் இருக்கபோறோம் சம்மர் லீவ்ல்ல சம்மர் லீ்வுனா எங்க போக் கொஞ்சமா வெயில அடிக்க இல்ல வெயில வெயில வெளியில இறங்க முடியல்ல ஒரு நாள் பார்த்தோ ஒரு நாள் பார்த்தா மழ பெய்யுது ஒரு நாள் பார்த்தா வெயில் அடிக்குது
கல்யாணம்ல்லாம் ஆயாச்சா எத்தன புிள்ளையளு
ஒரு புள்ளதான் இருக்கு ஒரே ஒரு குழந்தை
உஹம் சேரி சேரி இல்ல இல்ல எனக்கும் கல்யாணம் ஆயச்ச நான் படிச்சேன் பன்னெண்டு வரைதான் படிச்சேன்
சரி சரி கல்யாணம் கட்டி வச்சுட்டாவ வீட்டுல என்ன செய்யதிட்டு என்ன செய்றது செரி படிக்கணும்னு ஆச கரெஸ்ல படிக்க வேண்ட்டியாதானா எந்த இ ஆன்ன்ல இப்ப படிக்கலாம்ல
அ என்னது அ
இல்ல இப்ப படிக்கலாம்ல அந்த மாதிரி படிக்க வேண்டியதுானே
சொல்லு சரி சொல்லுங்கோ இல்ல இல்ல என்ன வீட்டுல அலவு பண்ண மாட்டாங்க
வீடல இருந்துட்டே படிக்கலாம்ல
ஆமா வீட்டுல அலோவு பண்ண மாட்டாங்கன்னு வீட்ட ந்து படிக்கலாம்ந்தான் கொஞ்சம் அலோ பண்ண மாட்டாங்கு
சரி வேற வீட்ல போய் ஏதோ ஒர்க் ஏதாவ பண்றீங்களா
வீட்ல இருந்து நான் ஒர்க் எதுவும் பண்ணல
சும்மா தான் இருக்கீங்க சமையல் மட்டுும்்தான் பண்ணுவீங்க ஆமா
ஆமா வீட்டுல ஹவுஸ் ஒயப் தான் பிள்ளைளை பாக்கதே நேரம் கரெக்டா இருக்கு செவரல போய் இடிக்குத நீக்கி போட்டு அவோ அவளவுதான் ஆகால்ட்ட புரோட்டா வாங்கணு சேரி அடிசுக்க அதாவது பெண்ண நீக்கு போட்டுருக்கோம் கழுத்துல இடிச்சு செவுரு ஒடஞ்சு ல ஆ
கேக்குதா
ஆ சொல்லுங்க
ஆஹ என்ன ஸ்பெஷல் பண்ணிங்க
சொன் புட் ல கால்த புரோட்டானு உங்க வீட்டுல என்னது
கொஞ்சம் கம்மியா இருக்கோ பேக்கிரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப கேக்குது
ஓ கொஞ்சம் பிராப்ளம் கொஞ்சம் வீட்டு்ல வந்து குழந்தைக்க சத்தமா இருக்கா எல்லாரும் வந்திருக்காங்க
சேரி சரி உங்க வீட்டுலதான் எல்லாரும் விருந்து
என்னது
உங்க வீட்டுலதான் எல்லாருக்கும் விருந்தா
ஆமா ஆமா
சேர் சரி
உங்க வீட்டுல யாரும் வரலையா ஓ அப்படியா சேரி சேரி
உம்
நன்றி மேடம் வேற என்ன வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க சரி சரி
நீங்க எங்கேயும் வெளிய போகலையா
நாங்க போலாம் தான் இருந்தோம் மழையா இருக்கிது இப்போ
உம் என்னல போகலயா
வேறன்ன
மத்தியானத்து சாப்பாடு இனிதா வரு இல்லியா செரி செரி புது ஆ யெல்லா அணி்சாச்சா
என்னது ம் புது ஆடைல்லாந்தா போட்ருக்கோ கொஞ் ஆமா ஆமா தொல போணுல்ல
மலை இப்ப எப்படி இருக்கு அங்க உங்க ஊர்ல மலை எப்படி இருக்கும் உங்க ஊர்ல
மழ கால் எல்லாம் அழுஞ்சி போல் சாட்டு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல
க்கறாலயா மங்கி மங்கிதா இருக் எப்டிதானா
ஆமா மங்கி மங்கிதா கெடக்குது
ஆமா
நைட்டுக்கு காலில சாப்பாடு தானா இல்ல நைட்
ஆமா நைட்டுக்கும் காலத்த உள்ள புரோட்டா பேலன்ஸ் இருக்கு கொஞ்சம் அததுதான் வச்சு மேனேஜ் பண்ணனும்
ம் பரோட்ட மட்டும்தானா
ஆஹ் பரட்டோவு ஓட்டப்பமு ஓட்டப்போ தெரியுமா
ரோட்டா ஓட்டப்போ
ஆமா யாராசக்காரி ஆ திரிபளர் அவள ஆடீா ஆஹஹ சிக்கன் சிக்க த பளர் அவளீா ஹா போறய என்ன விச்சா ஹா பொரிச்சது கோழி அப்புறமாட்டு இறச்சி கறி அப்புறமா ஓட்டப்பம் புரோட்டா ஏா காலத்துள்ள ச ச்ம்
வேற ஸ்வீட் எதுவும் கிடையாதா இனிப்பட்டு
வேற ஸ்வீட் நாங்க வைக்கமட்டோ போ-போ கினத்த போப்போம்
வாங்கமாட்ட
அது ஹா வாங்குவோம் இந்த வாட்டி நாங்க வாங்கல
செரி உங்களிட்ட கால் பேசுனது ரொம்ப நன்றி செரியா ஹா செரி
உம்